ஹலோ
எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ சாப்டாச்சு
ம் சும்மாதா ம் என்ன பண்றீங்க வேலைக்கி போறீங்களா நா இட்லி
இட்லி கூட தொட்டுக்க
இட்லி கூட தொட்டுக்க கொழம்பு
கறி கொழம்பா
இல்ல கார கொழம்பு
ஆ சேரி சேரி இங்க ஆப்பம் சாம்பார்
ஆப்பம் சாம்பாரா
ஆமா ஆமா
ம் என்ன பண்றீங்க வேலைக்கி போறீங்களா
இல்ல இல்ல சும்மாதா இருக்கே ஹவுஸ் ஒய்ஃப்தா
ஓ ஓகே ஓகே ஓகே நா காலேஜ்
சேரி சேரி
ம் ம் ஃபைனல் இயர்
சேரி என்ன குரூப் எடுத்திருக்கீங்க
பி காம்
ஓகே பி‌ காம் காமஸ்ஸா ஆ இல்ல நா காலேஜ் படிக்கல டுவல்த்தோட முடிச்சுட்டே
ஏ படிக்கிறது தானே
இது டுவெல்த் முடிச்சுட்டு அப்பறோ வந்து கரசுல வந்து இது பி எஸ் சி படிச்சே பி எஸ் சி தமிழ் படிச்சே ஓ ஆமா அதாவது எங்க இப் இங்க வந்து ஓதுவாங்க சொல்லுவாங்கல்ல
புரியல
எங்க இதுல மதர்ஸா போவாங்கல்ல
நீங்க சொல்றது புரியல மதுர
மத மதர்சா ஓதக்கூடியது
ஓ ஆ ஆ
ஆ அதுக்கு போனே அதுல அப்டி படிப் அது முடிச்ச அது அப்டி படிச்சிட்டு இருக்கும் போதே ரெண்டாவது வந்து கரஸ்சுல வந்து பி எஸ் ஸி படிச்சே
ஓகே ஓகே ஓகே ஓகே அதுக்குள்ள அப்பறோ வேலைக்கி போய்ட்டாங்களா வேலைக்கு கேக்கலா எங்கயாச்சி ட்ரை பண்ணி
இல்ல இல்ல
ம் வேலைக்கி எங்கயு ட்ரை பண்ணலையா
இல்ல வீட்லதா இருக்கே இங்க வேலைக்கி விட மாட்டாங்க
ஓகே ஓகே ஓகே அப்புறம் என்ன இப்ப ஆப்டர்நூன் என்ன சாப் ஸ்பெஷல் வீட்ல
ஆப்போ சாம்பார்
சம்பாரா காலேல மட் இப்ப ஆப்போ வெச்சிர்றீங்க அப்பறோ திருப்பி சாம்பார் எங்க வீட்லயு இதேதா சாம்பார் ரசம் இந்த மூணு தவிர வேற எதுவுமே ட்ரை பண்ண மாட்டாங்க புதுசா
இல்ல இங்க வந்து வாரத்துல யாழ்ல ஆறு நாள் மீன் கொழம்பெல்லா வப்பாங்க
ம்
ஒரு நாள் மட்டு சிக்கன் கொழம்பு அப்டி
ஓ அப்ப நைட் என்ன ஸ்பெஷல் இருக்கு
இன்னைக்கு நைட்டு இனிதா முடிவு பண்ணணு என்னதுன்
எதாச்சு நல்லா சாப்ட்டு நல்லா புதுசா ட்ரை பண்ணுங்க எதாச்சு புதுசு புதுசா
புதுசா இல்ல எதாவது சும்ம இருக்க மீன் கொழம்ப வச்சுட்டு சாப்ட வேண்டியதா
மீன் கொழம்புனா நீங்க கடல் ஓரமா இருக்கிங்களா
ஆமா மா
ஓ அப்போ ஒன்னு கெடைக்காது கடல்மீன்ல்லா பிரெஷ்ஷாருக்கு என் ஃப்ரெண்டு கடல் என் ஃப்ரண்டு கடல் சிட்ட இருக்குறவன்தா
என்னது
என் ஃபிரண்டு என் ஃபிரண்டு ஃபிரண்டு காலேஜ் போனோ அவன் எடுத்துன்னு வருவா சூப்பரா இருக்கு அப்பற வீட்டுக்கு குடுப்பா மீனு சூப்பரா இருக்கு இப்ப நாங்க வீட்டுக்கு போனமானா நண்டு மீன் எல்லா பிரஷ்ஷா செஞ்சு வச்சிருப்பா
நண்டு நாங்க சாப்ட மாட்டோ மீன் தா சாப்டுவோ
ஏன் நண்டு சாப்ட மாட்டீங்களா
நண்டு எங்களுக்கு புடிக்காது
உங்களுக்கு பிடிக்காதா யாருக்குமே புடிக்காதா
இங்க யாருக்குமே புடிக்காது வீட்ல யாருமே சாப்ட்டு பழக்க இல்ல
ம் செம டேஸ்ட்டா இருக்கு நண்டுல்லா
நண்டு சாப்ட மாட்ட ஆ எறா சாப்டுவோ
எறாஸ் எறா இப்ப மீன் பிடிக்க நீங்கப் போ போறாங்கன்னா மீ அந்த மீன் வலையில எறா மாட்டுமா இல்ல எறாக்குன்னு தனியா போட்ணுமா
இல்ல இல்ல அதுலயே மாட்டு நெனைக்கிறே கனவா மட்டு தனியா போடுவாங்க
போட் இருக்கா உங்க வீட்ல
இல்லல்ல
ம்
உண்மையா நாங்க வந்து அவங்க சொல்றது தெரியுல நம்ம யூடியூப்ல எல்லா நெறைய வீடியோ பாப்போல அப்டினு தெரியனு
ஓ ஓகே ஓகே ஓகே பா அதுனால டெய்லியு மீன் கொ ழம்பு என் வீட்ல அது மாரி செய்யுனா செய்ய மாட்டேன்றாங்களே
என்னது
எங்க வீட்ல அந்த மாரி மீன் கொழம்பு செய் வாரத்துக்கு ஒரு மீன்லா கெடைக்கு பா இருக்குதான ம் நீங்க வாங்கினு வர்றீங்களா இல்ல ஃப்ரீயா கெடைக்குமா
ம் வாங்குறதா
அ அப்போ டெய்லி வாங்குவீங்களா
ம் ஆமா
ஓகே ஓகேப்பா டெய்லியு மீன் கொழம்பு சாப்ட்டு மீனே சலிச்சிரும் போலையே
இல்ல இல்லங்க அது சலிக்கவே செய்யாது
புரிய்து அப்டியா
ஆமாம்மா
ஒவ்வொருத்தரு வீட்லே மீன் கொழம்பு நல்லா காரமா செய்வாங்க ஒவ்வொருத்தரு வீட்ல நல்லா கொஞ்ச புளிப்பா செய்வாங்க
ஆமா எங்க வீட்ல கொஞ்ச காரமா இருந்தா நல்லா இருக்கு
அப்டியா எங்க எங்க வீட்ல பாத்து செய்வாங்க பக்கத்து வீட்ல சட்டில செய்வாங்க சூப் ப்பரா இருக்கு அவ்ங்க செய்றது எதாச்சு கொழம்பு குடுப்பாங்களான் இருக்கு அது மாரிதா இருக்கு அப்டி செஞ்சாங்கனா எனக்கு புளிப்பா இருந்தா சூப்பரா புடிக்கு
சேரி சேரி இங்க எங்களுக்கு புளிப்பு வர்ணும் காரமு வேணு
ம் இப்போ திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரைலு பிஷ்ஷு அப்பற வந்து சிக்கனா சண்டே
சண்டே மட்டு சிக்கன் சிக்கனு மட்டன் இல்லாட்டா பீஃப்
ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்றாங்க வீட்ல எல்லாரு
வீட்ல எல்லாரு சும்மா தா இருக்கோ
இந்த கொஞ்ச சவுண்டு கேக்குது கொஞ்ச தள்ளி வந்துட்றீங்களா
ஆ சேரிப்பா
ஹலோ
ஆ‌ கேக்குது
ம் எல்லாரு என்ன ஒர்க் பண்றாங்க
வீட்ல அப்பா வெளி நாட்டுல இருக்காங்க அப்றோ ஹஸ்பண்ட் வந்து து அங்க கத்தார் அந்த சைட்ல
ஓகே ஓகே
அதாவ்து ஆ ஹஸ்பண்ட் வந்து அங்க க கம்பெனில வேல பாக்குறாங்க அம்மா சும்மாதா இருக்காங்க அம்மா எங்க வீட்ல மொத்த அம்மா அப்பா அப்றோ நா எ தங்கச்சி
ம்
அப்றோ என்ன கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு அப்றோ எனக்கு வந்து ஒரு கொ கொழந்த பொம்பளப்புள்ள ஒரு வயசான கொழந்த ஆமா
ஓகே ஓகே இப்ப இங்க இங்க இருக்கா ஹஸ்பண்டு
ஆ நாமா இங் நானு இங்கத இருக்கே அம்மா வீட்ல இருக்கே
நீங்களா வந்ட்டீங்களா இல்ல இப்போ பாப்பாக் கொசு பாப்பாக்கான்டிதா இங்க வந்தீங்களா
பாப்பா பொறந்து வந்துட்டு வந்தது
ஓகே ஓகே ஓகே ம் எதாச்சு தைலிங் அது மாரி எதனா கத்துருக்கலால்ல வீட்லே
இல்ல இல்ல இப்ப பாப்பா இருக்கனால ஒன்னும் இப்போ கத்துக்கிட முடியாது
இல்ல சொல்லுறே அது கத்துனா கொஞ்ச யூஸா இருக்குல்ல டெய்லரிங்கு
எதுக்கு வீட்ல எல்லாரு வேல பாக்கறதே பாக்கல்ல செய்றாங்க வீட்ல வேல பாக்குறத பாக்கல்ல செய்றாங்க
இல்ல சொல்ற அந்த மாரி வேல கொஞ்சோ பாத்தம்னா நம்ம நம்மளுக்கே நம்ம ட்ரெஸ் நம்ம தெச்சிக்கலால்ல
அது அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் வர்ல அதனால பாக்கல
ஓ கரெக்ட்டுதா
நீங்க என்ன வேல பாக்கறீங்க வீட்லந்து
நா வீட்லந்து என்ன ஒர்க்கும் பண்ல நா வந்து நா என்ன ஒர்க் பண்ணுவ சின்ன இப்பத்தைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு இதுக்கப்றோ இன்னு கொஞ்சோ வந்து அதுக்கப்றந்தா எதாச்சு ஒரு ஐடியா பண்ணணு பிசினஸ் ஐடியா
சேரி சேரி இன்னைக்கு காலேஜ் இல்லையோ
காலேஜ் இப்போ ஃபஸ்ட் இயர் தர இது ஓப்பன் அட்மிஷன் போய்னுயிருக்கு
ஆ சேரி சேரி
ம் ஆமா
சேரி சேரி
உங்களுக்கு
சொன்னன்ல்ல நா கல்யாணோ முடிஞ்சாச்சுனு
அதா அதா ம் ம் உங்க சிஸர் உங்க சிஸ்டர் என்ன ஒர்க் பண்றாங்க என்ன வேல
அவ காலேஜ் படிக்கிறா
ஃபைனல் இயரா செகண்ட்டு இயரா ஃபர்ஸ்ட் இயரா என் என்ன கோர்ஸ் என்ன டிபார்ட்மென்ட் அய்யய்யோ எல்லாருமே பீக்காமா எல்லாருமே பீக்காம் எடுத்தா என்னதா அந்த பீக்காம்
ஏனா டுவெல்த்ல கம்ப்யூட்டர் அக்கௌன்ட்ஸ் நா எடுத்த அதனால பீக்காம் காமர்ஸ்
ம் பீக்காம் படிச்சா வேல்யூன்னு அப்ப சொன்னாங்க இப்ப எல்லோருமே பீக்காம் எடுத்துட்டுருக்காங்க
ஆமா
சோ நெக்ஸ்ட்டு என்னுனு பாக்கணு ம்
நெக்ஸ்ட்டு சி ஏ கோர்ஸ் படிக்க வேண்டிதான
சே எம் பி ஏ போடுலான்னு இருக்கேன்
சேர் சேரி
ம்
சி ஏ கோர்ஸ்னா கொஞ்சோ பேங்க்ல அந்த மாரி வேல கெடைக்குமல்ல
ஓ அது டிகிரியா சி எஸ் இல்லனா அது ஒரு கோர்ஸ் மாரியா
அது ஒரு கோர்ஸ் மார்தா
எத்தினி நாள் இருக்கு
அது ஒரு ரெண்டு வருஷோ இருக்கு ரெண்டு மூணு வருஷோ இருக்கு
ஓ ஓகே சி எஸ் சி
சி ஏ சி ஏ
சி ஏ வா
சார்டெட்டு அக்கவுன்ட்
சார்டெட்டு அக்கவுன்ட் ஆமா ஆமா ஆமா ம் ம் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அதெல்லா கொஞ்சோ ஃபுல்லா அக்கௌண்ட்ஸ்தால்ல ஃபுல்லா மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் ம் ஓகே ஓகே ஓகே அது என்னன்னு பாக்கணும் என்னன்னு பாத்து ஆமா ஆமா எம் பி ஏ தா போலானு இருக்கே
ஆ செரி
நம்ம என்னன்னு பாக்கணு
ஆனா இப்ப எல்லா பாக்கு போது படிச்சவங்களுக்கு வேல கெடைக்கறது ரொம்ப கஷ்டதா
ஆமா
அந்த ஐடி எல்லா சில பேர்லா ஐடி எல்லா எதிர்பாக்கறாங்க பின்ன அதெல்லா கெடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு
கரெக்ட் கரெக்ட்டு அது ஐ டி தா நம்ம ஐ டி ஃபாம் ஐடி இதுல போயி
ஆமா
ம் இதே பண்ணம்னா அதனால நம்முளுக்கு அது செட் ஆகாது
ஒங்களுக்கு என்ன வேல பாக்கனு ஆச படிச்சி
நம்மளுக்கு எதாச்சி ஒரு ஆஃபிஸ் ஒர்க் சே பண்ணா போது
ஆஹா
ஒர்கா பண்ணிப்பே ம்
சேரி தோழி நம்ம குடு சிஸ்டர் நேரம் முடிவடைந்து விட்டது அடுத்த கால்ல இத பத்தி தொடர்ந்து பேசலா